ஹலோ வணக்கம் நல்லாருக்கே நீங்க நல்லாருக் கீங்ளா
ரொம்ப நல்லாருக்கே தோழி வேற சாப்டிங்களா வீட்ல எல்லாரு எப் எப்டி இருக்காங்க
எல்லாரு நல்லாருக்காங்க தோழி அங்க எல்லாரு நல்லாருக்காங்ளா
நாங்க நல்லாருக்காங்க
இன்னக்கி இன்னக்கி என்ன தலைப்பு பேசலான் தோழி
இன்னக்கி நம்ம வந்து தலைப்பு வந்து அறிவியல் மற்றும் நம் வாழ்க்கேல அறிவியல் வந் வந்து நம்ம வாழ்க்கேல எந்த மாரி இருக்கு எந்த மாரி இம்பார்டன்ட் அப் தேவை இருக்குன்னு சொல்லி பேசலாம் அறிவியல் வந்து மனித வாழ் கேல வந்து ரொம்ப எளிதாகவு வசதியாகவு மாறிய ம மாறி இருக்கு ஏன்னா இன்றைய காலத்துல வந்து நம்ம என்னன்னா கைபேசி கணினி இணையதளம் தொலைக்காட்சி நெறைய வசதிகள் வந்து நம்மளுக்கு வந்து அறிவியல் வளர்ச்சி வந்து ஒவ்வொரு பரிசாவும் கெடைச்சிருக்கு ஏன்னா இந்த மாரி இருக்கப்போ அப்பல்லாம் பாருங்க ஒரு எ எங்க மாமியார் எங்க அத்ததா சொன்னாங்க மாமியாரு அவுங்க மாமனார் வந்து அப்ராட்ல ஒர்க் பண்ணிட்டு இருக்கப்போ அவுங்க என்ன சொன்னாங்கன்னா நா எ பையே பெறந்து எ பையே எ பையே பெறந்து பெறந்தது கூட அவுங்களுக்கு வந்து ஒரு மூணு மாச கழுச்சு தா தெரியுமா ஏன்னா அப்போ வந்து லெட்ரு மட்டு தா குடுக் போட முடியுமா லெட்ரு போடுவாங்க இல்லேன்னா யாராவது அங்க இருந்து வந்தாங்கன்னா அவுங்களுக் குடுத்து வுடுவாங்களா அப்புடி போய் சேர்றதுக்கே மூணு நாலு மாசோ ஆகு இன் நீங்கல்லா இப்போ ஒடனே ஒடனே டெய்லி ஃபோன் பண்ணி உண்மைக்குமே அந்த வாழ்க்க வந்து ஒரு நரகமான வாழ்க்க தா நா சொல்லுவே இப்ப பாருங்க அப்ராட்ல இருக்கவுங்கோ ஹஸ்பண்டா இருந்தாலு சரி ஒய்ஃப்பா இருந்தாலு சரி இல்ல ஃபேம்லியா அங்க இருந்தாலு அம்மா அப்பா கிட்ட பேசுறதோ இல்ல உடன் பிறந்தவங்க கிட்ட பேசுறதுக்கோ ஒரு வீடியோ காலிங் பண்ணி பேசுறது அது வந்து ரொம்ப நல்லாருக்கு உண்மக்குமே ஏன்னா அந்த காலத்துல வந்து ஒரு வருஷ் சுத்தமா அவுங்கள பாக்காம இருக்கும் போம்போ உண்மைக்குமே சொல்ல போனா அது ஒரு டிப்ஃபி எங்க ஹஸ்பண்ட் வந்து ஒரு வாரோ எங்கயாது பேய்ட்டா கூட என்னால பாக்காம இருக்க முடியாது தோழி அத வீடியோ காலிங்ல ஃபோன் பண்ணி பேசுறது ஏன்னா அந்த காலத்துல அவுங்க சொல்வாங்க நா சொன்னே நீங்க எப்டி இருந்தீங்க அப்டின் கேட்டே என்னாச்சு எங்க வாழ்க்க அப்டித்தா அவுங்க இருக்காங்களா இல்லையான்னு கூட தெரியாது எந்திக்கோ வேல பாப்போ எ பையே பெறந்தே மூணு நாலு மாச கழுச்சுதா அவுங்களுக்கு தெருஞ்சிச்சி அப்டின்னு சொல்லி சொன்னாங்க தோழி உண்மைக்குமே அது வந்து து வருத்தத்தக்க ஒன்னுதா இப்ப நம்பளோட அறிவியல் எந் எவ்ளோ தூரோ வளந்ததுனால நம்ம இந்த மாரி இருக்கோ பாருங்க இங்க இருந்து அங்க ஃபோன் பண்றோனா நமக்கு எல்லா தெரியாது போக மட்டு இல்லாம மருத்துவ துறையில வந்து அறிவியல்ல வந்து நெறைய முன்னேற்ற இருக்கு அப்பல்லா ஒரு சர்ஜரி பண்ணணுனா அவு நைட்டே எல்லா ஸ்டிட்ச்சிங் பண்ணி எல்லா பண்ணுவாங்க அவுங்க தூக் பாருங்க அவுங்க லேசர வச்சு செய்றாங்க இப்போ ஒரு நார்த்து சைடுன்னா ரோபோ ரோபோட்டு தா சர்ஜரியே பண்ணுது தோழி அந்த மாரி சிகிச்சேல வந் து நெறைய தொழில்நுட்பங்கள்ல வந்து அறிவியல் மூலோ நம்ம நெறைய வளர்ச்சி அடஞ்சிருக்கோனு சொல்லலா இதுனால நீங்க பாருங்க அறி வியல் டெக்னாலஜி இந்த மூணு நம்ம டெக்னாலஜி வளர்ர மூலோ பல்வேறு நோய்கள் நம்ம சிகிச்சை மூலோ நம்ம வந்து கண்டயிறாங்க முந்திலா கேன்சருக்கு வந்து மருந்தே கெடையாது சொல்லுவாங்க ஆனா அந்த கேன்சரை ஒரு நார்மல் கட்டி வந்து இது கேன்சரா ஹியூமரா நெய்யா ஏய் இல்லயா அப்டின் சொல்லி பாக்குறதுக்கு அந்த அந்த அதுல இருந்து ஒரு இன்ஜெக்ஷன் மூலோ எடுத்து அத செக் பண்ணி அது பண்றாங்க எது இ ஃபஸ்ட் லெவல்ல இருக்கா செகண்ட் கிரேட் ஒன்னா கிரேட் டூவா கிரேட் த்ரீயா ஃபோர்த் வர இருக்கு அதல்லா செக் பண்ணிட்டு எவ்ளோ தூரோ நம்மளுக்கு வந்து வளர்ச்சி அடைந்தனால இந்த மாரி பண்ண முடியுதுன்னு பாருங்க உண்மைக்குமே எதுனா பல நோய்கள் வரும் சிலி ச அழி அழிக்க உதவும் தோழி அது மட்டும் இல்லாம நீங்க நிறைய பாருங்க போக்குவரத்து போக்குவரத்து வசதி நமக்கு வந்திருக்கு தகவல் தொடர்பு துறையிலயும் நம்ம வந்து அறிவே நிறைய நிறைய பங்கு இருக்கு தோழி நீங்க பாருங்க இப்ப ஒரு இடத்துக்கு ஒரு இடத்துக்கு போனா அந்த காலத்துலயெல்லாம் மாட்டு வண்டியில போவோம் குதிரை வண்டியில போவோம் இப்ப நம்ம பஸ்ல கூட அவ்வளவோ டிராவல் பண்ண மாட்டோம்ங்க தோழி கார் வச்சிருக்கோம் இல்லையா அதுவும் முடியலையா ஓலா புக் பண்ண கேப்ஸ் புக் பண்ணுவோம் எவ்வளவோ டெக்னாலஜி நம்ம ரொம்ப வளந்திருக்கு தோழி அத பத்தி நீங்க சொல்லுங்க
கண்டிப்பா தோழி பாத்தோம்னா முதல்ல நீங்க சொல்ற மாரி தொலைத்தொடர்புல்லாம் ரொம்ப யூஸ் புல்லா இருக்கு இப்ப காலகட்டத்துல ஏன்னா நீங்க சொல்ற மாதிரி இப்ப பாரின்ஸ்ல இருக்காங்க வேலை செய்றவங்க அவங்க குடும்பம் இங்க இருக்கு அப்படிங்கறப்ப அதெல்லாம் அப்பல்லாம் ரொம்ப சிரமந்தா ஒரு குழந்த பொறந்த பொறந்தாலுமே நீங்க சொன்ன மாரி இன்பார்ம் பண்றது ரொம்ப கஷ்டம் மூணு மாசம் கழிச்சுதான் தெரியும் அதே மாரமே ஒரு துக்க செய்தி நம்ம ஊர்ல ஒரு துக்க செய்தி உடனே அவங்களுக்கு சொல்லணும்னாலுமே அது முடியாது அதுக்கப்புறம் தான் அங்களுக்கு நியூஸே போய் சேரும் இங்க துக்கம் முடிச்சு அடக்கடக்கம் பண்ணதுக்கு அப்புறம் தான் அவங்களுக்கு அந்த நியூஸே போய் சேரும் அப்படிங்கிறதுதுலாம் ரொம்ப ஒரு ஆஹ் வருத்தமான விஷயம் அப்பல்லாம் இப்ப அறிவியல் வளர்ச்சியால நம்ம வாழ்க்கை எவ்வளவோ முன்னேற்றம் அடைஞ்சிருக்கு அதே மாரி இப்ப உடனே உடனே சொல்றோம் இந்த மாரி ஆயிருக்கு இந்த மாரி நல்ல விஷயம் ஊர்ல அப்படின்னா உடனே ஓடி வராங்க எங்க இருந்தாலுமே நம்ம முகத்தை பாத்து பேச முடியுது இந்த வீடியோ கால் அப்படிங்கிற முகத்தை பாத்து நம்மளால பேச முடியுது அது ரொம்ப ஒரு நல்ல விஷயம் இப்ப நம்ம அன்றாட வாழ்க்கையிலே எடுத்துக்கிட்டோம்னா காலைல எழுந்ததுல இருந்தே நம்ம வந்து அறிவியல் தான் இப்ப உடனே லைட் போடுறோம் பேன் போடுறோம் சோ பிரஷ் கூட இப்ப வந்து இதுல வந்துரு எலக்ட்ரிக்ல வந்துருச்சு எலக்ட்ரானிக் சோ வந்து அந்த பிரஷ்சுமே ஸ்டார்ட் பண்றதிலருந்து பல் வெளக்குற பிரஷ்லேருந்து நம்ம எடுத்த உடனே ஃபர்ஸ்ட் காலைல எடுத்த ஒடன்னே பார்க்கிறதே போன் தான் அதனால அன்றாட வாழ்க்கையில நம்ம வந்து அ ஃபுல்லாவே எல்லாமே அறிவியல் தான் அறிவியல் கலந்து தான் நம்ம எல்லாமே வந்து யூஸ் பண்ணிட்டு இருக்கோம் அது நமக்கு அறிவியல் வந்து நமக்கு குடுத்த பெரிய கொடை அப்டின்னே சொல்லலாம் அதே மாதிரி நீங்க மருத்துவத்த பத்தி பேசும்போது அது ரொம்ப ஒரு நல்ல விஷயம் எவ்வளவோ தொழில்நுட்பம் வளர்ந்திருக்கு ஸ்கேன் அதுஇதுன்னு வந்திருக்கு அப்பொல்லாம் வந்து பிரசவ காலத் தில கூட ஒரு மருத்துவ வசதி பெருசா இருக்காது வீட்லயேதான் பிரசவம் பாப்பாங்க அதலாம் நிறைய பேர் வந்து அவ்வளதான் முடியாது அவங்க எறந்திருக்காங்க நிறைய தாய்மார்களும் சரி கொழந்தைங்களும் எறந்திருக்குங்க அந்த அறிவியல் தொழில்நுட்பம் இல்லாத காலத்துல கொழந்தைங்களும் எறந்து அம்மாவும் காப்பாத்த முடியாத சூழ்நிலைல்லாம் இருந்துச்சு இப்ப ஸ்கேன் அது இதுன்னு எல்லாமே பிளட் டெஸ்ட்டு அ ஆப்பரேஷன் ஆப்பரேஷன்னா அப்பல்லாம் என்னன்னே தெரியாது அந்த அளவுக்கு இருந்துச்சு இப்ப ஒடனே ஏதாவது ஒரு பிரச்சன ஆச்சு கர்ப்ப காலத்தில அப்படின்னா ஒடனே ஆப்பரேஷன் பண்ணி கொழந்தய நல்ல அப்படியா எடுத்துர்றாங்க அம்மாவையும் காப்பாத்தீர்றாங்க ரொம்ப அந்த இறப்பு சதவீதம் ஹ மோஸ்ட்லி கம்மி ஆயிட்டு ஒரு சில இறப்புதான் இருக்கே தவிர மோஸ்ட்லி அது வந்து சரியாயிட்டு அது ஒரு நல்ல விஷயம் உஹம் எவ்வளவோ உயிர காப்பாத்திட்டு இருக்கோ இந்த கேன்சருமே எனக் தெரிஞ்ச ஒரு கொழந்தைக்கு கேன்சர் வந்துச்சு அந்த காலத்திலயா இருந்திருந்தா ஒண்ணுமே காப்பாத்த முடியாது ஆனா வந்து இந்த கொழந்தைக்கு வந்து உடனே அது ஒரு ஃபீவர்லதான் ஸ்டார்ட் ஆச்சு அந்த ஃபீவர் சரியே ஆகல ஆஹ் டாக்டர்ட்ட போய் காமிச்ச உடனே இது ஏதோ கொஞ்சம் ஹ் டிஃப்ரெண்டா இருக்கு நார்மல் ஃபீவர் மாதிரி தெரியல அப்படின்னு சொல்லி உடனே அட்மிட் பண்ண சொன்னாரு பண்ண உடனே ஒரு பிளட் டெஸ்ட் எடுத்தோடனே அதுல ஏதோ ஏதோ வித்தியாசமா இருக்கு அப்படின்றத வரைக்க இது பண்ணி ஐடென்டிஃபை பண்ணி அதுக்கான டெஸ்ட் எடுத்துட்டு அந்த போன் மாரெல் டெஸ்ட் அப்படிங்கறது இப்ப தொழில்நுட் பக்கத்தில வந்திருக்கு பின்னாடி எலும்புலேந்து ஒரு பசைய எடுத்து முதுகெலும்புலேந்து ஒரு பசைய எடுத்து அந்த டெஸ்ட் எடுக்கறாங்க சோ எப்டி இருக்கு அப்படிங்கிறதுக்கப்புறம் தான் அத கண்டு பிடிச்சாங்க அதுக்கு வந்து பிளட் கேன்சர் அப்படின்கிற ஒரு நோய் இருக்கு அப்டின்னு சொல்லி அதனால அத கண்டுபுடிச் தால அந்த தொழில்நுட்பத்தால அந்த கொழந்தய ஒரு வருஷத்திலயே ட்ரீட்மெண்ட் குடுத்து அந்த கொழந்தய காப்பாத்தனாங்க அதெல்லாம் வந்து ரொம்ப ஒரு அஹ் நெகிழ்ச்சியான விஷயமா நான் பாக்கறேன் நீங்க என்ன சொல்றீங்க
கண்டிப்பா தோழி ஒரு நீங்க சொன்ன மாதிரிதான் ஹ் எங்களுக்குள்ள ரிலேஷன் தான் அவங்களுக்கு வந்து அந்த பொண்ணு வந்து என்ன பண்ணா நான் அவ்ள சின்ன கொழந்தயில இருந்து பாத்ருக்கே எடையில வந்து ஒரு நாள் எங்க வீட்டுக்கு வந்தாங்க அப்ப அவளோட ஃபேஸ் எல்லாமே சப்பி எல்லாம் ரொம்ப புஷ் ன்னு இருந்துச்சு அப்ப நான் கேட்டேன் இவ வெயிட் எதும் போட்ருக்காளா இல்ல வெயிட் போடல ஆனா அவளோட கன்னம் வந்து பெருசா இருக்கு அவளோட கலரும் வந்து ரொம்ப நார் நார்மலா புது நிறமா இருப்பா ரொம்ப கருப்பாய்ட்டா கருப்பான ஒடனே ரொம்ப என்னாச்சு இவளுக்கு ஏதோ ப்ராப்ளம் இருக்கு இவளுக்கு ரத்தத்தில நா சொன்னேன் இவளுக்கு ஏதோ ரத்த சோகையா இருக்கும் நினைக்கறே இல்ல ரத்தத்துல ஏதோ ப்ராப்ளம் இருக்கு அப்படி சொல்லி சொன்னேன் நீங்க போய் டாக்டர்ட்ட செக் பண்ணுங்க அப்படின்னு சொன்னப்போ அவங்க போனாங்க டாக்டர்கிட்ட சரி அப்படின்னு அவளுக்கும் நீங்க சொன்ன மாதிரிதான் ஃபீவரா இருந்துச்சு எதுவுமே சாப் டாம இருந்த அந்த மாரி இருக்கப்போ வந்து என்ன பண்ணாங்க டாக்டர்கிட்ட போனாங்க டாக்டர்கிட்ட போகும்போ அவங்க வந்து ஃபீவருக்குள்ள மெடிசன் எல்லாம் குடுத்துருக்காங்க நீங்க சொன்னேவா தான் அவளுக்கு உள்ள பிளட் வந்து ரொம்ப இதா இருக்கு அதனால செக் பண்ணணும் நெறயா பிளட் ஸ்டகிலாகும் ஆஹ் அவங்கட்ட வந்து என்கொயரி பண்ணியிருக்காங்க உங்க வீட்டுல யாராவது வந்து ஹ புற்று நோயால இருக்கா க்யூமர் நோய் வந்திருக்கா அப்படின்னு அவளோட பிளட்ல வந்து அந்த செல்லு வந்து அதிகமா இருக்கு அதனால வந்து இவளுக்கு வந்து பிளட் க்யூமருக்குள்ள அதிகம் வரதுக்கு வாய்ப் பு இருக்கு அப்டினு சொல்லி சொன்னாங்க இது போக அந்த கொழந்தைக்கு வந்து ஆறு பெர்ஸன்ட் ஆறு தான் இருந்துச்சு பிளட் அவங்க வீட்டுல அவங்க அம்மா அப்பா கியூமர் நோய் வந்துரும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க அவங்க வந்து பதினஞ்சு நாளும் ஹாஸ்பிட்டல்ல வச்சாங்க தோழி ஒரு மூணு நாலு லட்சம் காலி பண்ணாங்க அவளோட பிளட்டெல்லாம் எடுத்துட்டு வேற பிளட் வேற நல்ல பிளட்டெ இது பண்ணி உள்ளே விட்டு அதப்பறம் ஹாஸ்பிட்டல்ல பியூரிபை பிளட் எல்லாம் இன்ஜெக்ஷன் போட்டு அந்த செல்கள் எல்லாம் அழிக்கறதுக்கு இன்ஜெக்ஷன் போட்டு போட்டு அவளுக்கு வந்து ட்ரீட்மெண்ட் பண்ணாங்க ஏன்னா எவ்வளவு தூரம் டெக்னாலஜி வளர்ந்திருக்கனால அந்த மாதிரி பண்ணி அதுப்பறம் ஒரு ட்வெண்ட்டி டேஸ் இருந்தாங்க அதுக்கு பிறகு அவங்க வந்து என்ன பண்ணாங்க ஒன் இயருக்கு வந்து மெடிசன் சாப்பிட சொன்னாங்க அதுக்குள்ள மெடிசன் வந்து ஒன் இயர் சாப்பிடுங்க அதுக்குப் பிறகு உங்கள பிளட்ட நாங்க செக் பண்ணுவோம் செக் பண்ணிட்டு அதோட லெவல் வந்து கம்மியா இருக்கு இல்ல அப்படியே தான் இருக்கு இல்ல கூடல குறையல அந்த மாதிரி கவுண்டிங் காமிச்சப்ப நாங்க வந்து மாத்தரய ஸ்டாப் பண்ணுவோம் இல்லன் நா எம்மல் வந்து குறைப்போம் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க பட் ஒன் இயர் வந்து ஃபுல்லா எடுத்தா அப்புறம் ஒன் இயர்கருக்கு அப்புறம் வந்து அவங்க பிளட் செக்கப் பண்ணப்போ அதோட லெவல் வந்து கொஞ்சம் அவளுக்கு நார்மலான பிறகு கொஞ்சம் மாத்திரயை கம்மி பண்ணியிருக்காங்க அப்படியும் அப்படியே கம்மி பண்ணி பண்ணி இ ஒரு த்ரீ த்ரீ ஃபோர் இயர்ஸ் ஆயிட்டு இப்ப அந்த பொண்ணு நார்மலாயிட்டா அவளோட ஃபேஸ் எல்லாமே சொல்லிங்கல்லாம் வத்திட்டு இப்போ கலருமே சேஞ்ச் ஆயிருக்கு ஒரு நம்ம உடம்புல வந்து ஏதோ ப்ராப்ளம் இருந்தா நம்மளோட உடம்பே அத காட்டி குடுத்திருது தோழி இப்போல்ல டெக்னாலஜி ப்படி உண்மைக்குமே அது கியூமரா இல்லையா கண்டுபிடிச்சு அப்பல்லாம் புற்றுநோய் வந்தாலே அவங்க முடியல்லாம் உதிந்துரும் அதுதான் அவங்களுக்குஅறிகுறி புற்றுநோய் இருக்கு இவ புற்றுநோய் இருக்கு அப்டி சொல்லி கண்டுபிடிக்கறதுக்கு அந்த மாதிரி இந்த டெக்னாலஜி அறிவியல் டெக்னாலஜி வந்து நம நம்மளோட வாழ்க்கையில வந்து ரொம்ப உதவியாதா இருக்கு சொல்வன் தோழி
கண்டிப்பா இப்ப பாத்தீங்கன்னா மருத்துவம்ல மட்டும் இல்லாம கல்வியில கூட நிறைய முன்னேற்றம் ஏற்பட்டிருக்கு அதாவது ஆன்லைன் கிளாஸ் இப்ப எடுக்கறாங்க எல் இ டி ஸ்கிரீனோ இல்ல ப்ரொஜெக்டரோ போட்டு அது மூலியமா கிளாஸ்லயே நமக்கு போர்டு மட்டும் தான் நமக்கு தெரியும் அப்பெல்லா இப்ப வந்து ப்ரொஜெக்ட்ரை போட்டு அது பிராக்டிகலா காமிச்சு இதுதான் இதுதான் அப்டின்னு காமிச்சு பசங்களுக்கு சொல்லி தரதா இருக்கட்டு இந்த எத எதாவது கொரோனா டைம்ல எல்லா ஆன்லைன் கிளாஸ்லதா எல்லாருமே ஓட்ணோ சோ அதே மாரி வாட்ஸ்அப் குரூப் எல்லா ஓப்பன் பண்ணி கொழந்தைங்களுக்கு ஹோம் ஒர்க்கு அதெல்லா அனுப்புறது எல்லா இப்பெல்லாம் ரொம்ப சகஜமா நடந்துட்டு இருக்கு அது எல்லாமே தொழில்நுட்ப வசதியாலதான் நெனைக்கிறேன் நீங்க என்ன சொல்றீங்க தோழி
கண்டிப்பா தோழி நீங்க சொல்றது உண்மதா நம்ம வந்து இப்போ நமக்கான நேரோ முடிந்து விட்டது இதப்பத்தி நம்ம நாளைக்கு உத்தரம் பண்ணிட்டு டீடெலா பேசலா
கண்டிப்பா தோழி நன்றி தோழி